ஹலோ ஆஹ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே ணா நீங்க நல்லார் கிங்ளா
நான் நல்லார்க்கேன் தோழி
சாப்பிடீங்ளான்னா
நீங்க சாப்பிடீங்களா ஆஹ எப்படி போச்சு பொழுது போக்கு இன்னைக்கு ஏய்
ஏ நா கால எந்துருச்சே ஆஹம் ஹக் உடன் ஒர்க் போவாங்க டிரைவரா இருக்காங்க அதனால ஒர்க் போவாங்க
ஓகே ஓகே
ரசம் வச்சு சாம்பார் வச்சு காய் பேரட்நாங்க
ஆஹ் ஆஹ் ஆஹ
போறாங்க அவங்கொ சாப்பாடு கோ ட்டு ஸ்கூல் அனுப்பிட்டு பாப்பா சின்ன பாப்பா தூங்க வச்சுட்டு வீட்ல இருக்கேணா
ஓகே ஓகே நானும் இப்பதான் என்ன ஒர்க் முடிச்சிட்டு நைட்ஷிப்ட் ஒர்க் முடிச்சிட்டு இப்பதான் வந்தேன் நானே ரீசன்டாதான் வந்தேன் அந்த இன்னைக்கு இப்ப இப்பதான் என்ன அஹ் தேவ காஃபி சாப்புட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி அப்டியே ச் அப்டியே உட்காந்துயிருதந்தே ஆம ஆமா ற்ற மா அந்த டிரவல் பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க
அண்ணா நான் அவ்வளோக்கு ட்ரிப் போனது இல்லான ஆனா போன ட்ரிப் எல்லாம் கோயில்ஸ் சைடு அதிகமா போயிருக்கேன் கோயிலுக்கு போனும் அதிகமா அம் கோயில வந்து அந்த சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணுவாங்கல அதல்லாம் ரொம்ப புடிக்கும் அதல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஹ அதே மாதிரி கோயில சுத்தி பாக்குறது அங்க இருக்குர செடிகள் பூ க்கல் எல்லாத்தையும் ரசிக்குரது இதல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா உங்களுக்குவிருப்பனா எந்த மாரி நா புடிக்கும்
இப்போ எனக்கு ஒரு கோயிலுனா ஒரு கஷ்டம் கஷ்டம்னான தான் கடவுளுக்கிட்ட நம்மபோய் கேட்க முடியும் எனக்கு ஏதாவ ஒரு கஷ்டம் ஆமா அது இதுதான் உண்ம உண்மையான பேச்சு என்னாச்சும் ஒரு கஷ்டம் வந்தா அப்படியே நானு இங்க எங்க வீட்டுக்கு எதிர்க்க கோயில எல்லாம் இருக்கும் அங்க போய் ஒரு ஒரு அமைதியா வந்து உக்காந்து அவரு என்கிட்ட என்னென்ன கஷ்டம் இருந்தா அவர்கிட்ட நான் சொல்லி இப்ப ஒரு கஷ்டத்த நான் யார்கிட்டையும் சொல்ல முடியாது எனக்கே நிறய கஷ்டம் இருக்கு இப்ப எங்கஷ் த்து கேக்குத்துக்கு ஆள் இல்ல இப்போ என் கஷ்டத்தையும் னாள கேட்கணுமா அப்படின்னு ந நம்பர்கள் யாரவது இருப்பாங்க அந்த நம்பர்கள் இரு இருக்கும் போது இப்ப நம்மளுக்கு ஒரு கஷ்டம் யாரு்கிட்ட சொல்லணும்னு தோணும் இப்ப வெச்சினு ரொம்ப வச்சுன்னு வச்சுங்குன்னா இன்னும் டிப்ரஷன் தான் ரொம்ப மனஅழுத்தம் தான் ஆகும் யாருக்கு ரொம்ப ஆமா ரொம்ப கஷ்டத்தா யார்கிட்ட சொன்னா ஒரு மன நிம்மதி இருக்கும் அதனால நான் எங்க வெள்ள எங்க தெருக்குள்ள கோயில் என்ன இருந்தான் ஒரு அமைதியான எனக்கு ரொம்ப கஷ்டம் தான் அவர்கிட்ட போய் புழம்புறது அப்டின்னு ஆமா இருப்பேன் அவரு கேக்குறாரா இல்ல அது அப்பார்த் அப்பார்துட்ட விஷயம் ஆனா என் என் கஷ்டத்த நான் சொல்லுவேன ஒரு மணி நிம்மதியா இருக்கும் ஆஹ் ஆமா
சரிங்கணா இப்ப உங்களுக்கு பைக் ஓட்டுறதெல்லாம் ரொ ரொம்ப பிடிக்குமா நா
ஆஹ் ரொம்ப புடிக்கும் ஆனா பைக்லே நரியா டைய்ப்ஸ்யெல்லாம் இருக்கு ரோனின்னு ஒன் ச் ரோனினு இருக்கும் புதுசா ரோனின்னு ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க அதுலயே ஒரு அஞ்சு கீர் இருக்கு மாதிரி இருக்கு அந்த ஷ அதுலே என்ன சிறப்புனு கேட்டீங்கனா நம்பொரு அஞ்சாவது கீருக்கு போம் போது அந்த சவுண்ட் ஒரு சைலன்சரு பேக் சைடு இருக்கும் பாத்தீங்கனா அதுலயே ஒரு பொக மறி ஃபயர் மாரி வரும் பொக மாதிரி அப்படியே வரும் அதல்லாம் நல்லா இருக்கும் இந்த மாடலெல்லா நறைய புடிக்கும் புல்லெட் இப்ப புல்லெட்டலாம் இப்ப வெளியில யாராச்சும் எத்துனு போனாங்க இப்போ ச் பரவாயில்லாப்பா அதல்லாம் பாக்க ஆட்ட சாட்டமா இருந்தும் நல்லா இருகான் போறாங்க அப்படின்னு எதிர்பாங்க ஒரு வண்டிக்குனு ஒரு் ப் ஹா ஒரு சிறப்பு ஒண்ணு இருக்கும் ஆஹ் இந்த புல்லடா ஆமா நல்லா இருக்கம்பா புல்லெட் வச்சுன்னு கெத்தா இருக்காம்பா அப்படின்னுவாங்க ஆனா வெளியிலாயிருக்கோங்க அப்டித்தான் நினப்பாங்க ஆனா நம்மளுக்குதான் தெரியும் நம்ம கிட்ட பெட்ரோல் கூட காசு இருக்காதூனு
கண்டிபா
ஆமா
கண்டிபானா நீங்க வண்டி வாங்கணும்னு நினச்சீங்கனா எந்த மாதிரி வண்டியெல்லாம் சொல்லுவீங்க
வண்டி வாங்கணனு நினச்சே நினச்சேனுவச்சீங்கலே ஃபஸ்ட்டு அஹ் ஜி டி ஜி டி த்திரீ சிக்சிஸ்டின்னு அப்டின்னு ஒரு வண்டி இருக்கு அஹ் நல்லா வண்டி அது பாக்குறதுக்கே நல்லா இருக்கும் அந்த குதுர வக்காந்தா எப்டி இருக்கும் அது மாதிரிதான் சீ்ட்டலாம் அப்படி இருக்கு ஹாவ் கொஞ்சம் லாப் ஆமா நா வன்ட் வண்டி ஓட்னா ந நல்லா ஃபாஸ்டா ஓட்டுவே பின்னால ஒக்காந் பின்னால இருக்கிறவங் ங்கிட்டு நா பொறுமையா ஓட்டுவே இப்ப நா தனியா இருந்தா ஃபாஸ்ட்டா ஓட்டுவே ரொம்போ என்ன ஆமா இரவு நேரத்துல எனக்கு ரொம்போ தனியா இருந்தா நா வண்டி எடுத்துனு ஆ வெளிய ரொம்ப நேரோ ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவே ந நேரத்த வண்டி சில வண்டி ஆமா ஒரு வண்டிக்காக ஆ இப்ப சி சில நண்பர்கள் எங்கூட இருக் நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வண்டிய அப்பப்ப கிளீன் பண்ணுவாங்க ஓட்றாங்களா இல்லியோ நிச்சியோ ஆனா டெய்லி கிளீன் பண்ணுவாங்க அத கண்ணால நா பாத்திருக்கே ஏன்டா இது கிளீன் பண்ணலா அது தெரியாதுடா கஷ்டப்பட்டு உன் காசுல நீ வண்டி வாங்கு
கண்டிப்பா
அப்ப தெரியு அந்த உணர்ச்சி எப்டி இருக்குன்னு அப்டின்னுவாங்க ஆஹ் நானு அது மாரி நா ட்ரை பண்ணே ஆமா கண்டிப்பா ஏன்னா இப்ப மத்தவங்கிட்ட நா வன் கீ கேக்கும் போது இல்லடா என்னால தர முடியாது புது வண்டி இப்பதா சர்வீ ஆ சர்வீஸ் உட்ருக்கே அப்டின்னுவாங்களா நா என்னா பண்ணுவே சேர் தா இதுக்குன்னு நானு செலவழிச்சு கொஞ்ச பணம் சேத்து ஒரு வண்டி நா வாங்குனே ஆஹ் ஜி டி த்ரீ சிக்ஸ் ச்சுது அது ஒரு ம் மூணேகால் லட்சோ வரு அது
சரிங்கண்ணா
அந்த மூணே கால் லச்சோ வாங்கி தெருவுல எங்க தெருவுல நா எடுத்துனு வந்து ஃபஸ்ட்டு நாந்தா காமிச்சே இந்த மாரி ஒரு வண்டி இருக்கு பாருங்கடா மூணே கால் லச்சத் இல்ல யாரும் வாங்க முடியாது மொதலு ஃபுல் மொதலும் போட்டு நா வாங்குனே இ எம் ஐ லா வாங்கல ஃபுல் ஃபுல் அமவுண்ட் கட்டி நா வாங்கினே அப்டின்னு எங்க தெரு ஃபுல்லா நா காமிச்சே பரவால்லப்பா அவ நென்ச்சுது சாதிச் த்த என் நண்பர்கள் சொன்னாங்க பரவால்ல அப்டினுவாங்க நான் இ எம் ஐ தா இ எம் ஐ தா போட் ஏண்டா நீ மூணேகால் லச்சோ சேத்து நீ வாங்குனியே அதே பெரிய விஷயண்டோ அப்டின்னாரு இப்போ பசங்களுக்கு இது இதுதா பெரியவனாயிடனு காலேஜ் ஆ கல் ஆ காலேஜ் போயிட் ட்டு இந்த ஒரு வண்டிதா ஆசை வேற எதும் எதிர்ப் பாக்க மாட்டாங்க இந்த வண்டி ஃபர்ஸ்ட்டு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ் இருபத்தி மூணுக்குள்ள இந்த மாரி வண்டி வாங்கிட்னு அப்டின்னுவாங்க இல்ல சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்பா மூலியமா அம்மா மூலியமா வாங்குவாங்க என்னனா அடம் புடிச்சி நா அப்பதா நா கால காலேஜுக்கு போவேன் இல்லன்னா பண்ண மாட்டே செய்ய மாட்டே அப்டின்றாங்க அடம்பிட்ச்சு வாங்குவாங்க அதெல்லா நெ நெறைய கண்கள் த்திருக்க ஆனா எனக்கு அது மாரி தோணுன்து இல்ல எங்க அப்பா அம்மாகிட்ட அடம் புடிச்சு வாங்கணுன்னு தோணனுது இல்ல என் நா சம்பாதிச்சு ஆசைப்பட் ட்டு வாங்கணு அப்டின்னு கேத்துருக்காங்க எதுக்குனா வண்டி வாங்கணுமாடா அப்டினு கேட்ட இல்ல அது மாரி இல்ல நா சம்பாதிச்சு நானே வாங்கிக்கிறேன் அப்டின்னு நானு அந்த வண்டி வாங்கி அவங்களுக்கு குடுத்தே செஞ்சே அது ஒரு நல்ல அனுபவமா ச்சு எனக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க போ ஆமா பிரியாணி அப்டி என்ன ஸ் செய்வீங்களா
உம் ம் செய்வோ நா ஏதோ எனக்கு தெரிஞ்சத செய்வோ உங்களுக்கு சமைக்க வருமா ஆ
ஆஹ் எனக்கு அவ்ளவு வராது அஹ் சும்மா நார்மலா அந்த காஃப அந்த டீ சொன்னா வைப்போ அத ஹீட் வாட்டர் பண்ண சொன்னா அது மாரி நார்மலாதா பண்ண தெரியு
இப்ப அம்மா அப்பா வீட்டல இல்ல இப்ப நம்ம சமைச்சு சாப்படணு அப்டின்னா நீங்க என்னத்த சமைச்சு சாப்டுவீங்க
அம்பா ஆமா அந்த அந்த மொபைல் பார்த்துதான் அந்த அத பாத்துதான் நானு செஞ்சு சாப்பிற மாதிரிதான் இருக்கோம் அப்படி இல்லைங்களா பண தான் ஆமா ஆட்ரபணம் கொடுத்தா வீட்டு தெரியும் அம்மு சாப்பிடது வருது அது மாதிரி நான் பண்ணுவேன் செய்வேன் அது ரெண்டு நாள் மூணு நாள் தான் அப்படி இருக்கும் அஞ்சு அஞ்சாவது நாள் அது நல்லா இருக்காது அதனால நான் என்ன பண்ணுவேன் நானே வெள்ளை சுறஅ அந்த வெள்ளை சூற வெிரிச்சு அந்த கடைக்குள்ள அந்த தயிர் ஒண்ணு வாங்கிட்டு செஞ்சு நான் சாப்பிட்டுருவேன்
சரிங்கா ப்ப உங்களுக்கு தயிர் கூட தளிக்க தெரியுமா தெரியாதானா
நீங்க என்ன பண்ணுவீங்க ஆமா ஆமா அந்த அட தயிர் பத்தீங்களா
ஆம்
ஆமா ஆமா அந்த தயிிர வச்சு நம்ம ஊ ஊர்கா பாக்கெட் வாங்கி சாப்பிட்டுருவவேன் நானு இல்லை வீட்டில் ஆளுங்க இல்லனாலு இல அப்படி நான் சாப்பிருவேன் ஏ நீங்க என்ன பிரியாணி எல்லா எப்படி பண்ணுவீங்க அது எனக்கு அது சொல்றீங்கிளா
ஆ சொல்லு நா பிரியாணி வந்து த தப்பாளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்பும் இப்ப நம்ம கொத்தமல்லி கருப்புல புதினா இதெல்லாம் கரெட் இத எடுத்து வச்சுணும்னா எல்லாமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அஹ் நல்லா மேச் மிக்சில அரைச்சு வச்சுக்கணும் இப்ப ஒரு குக்கர் வச்சி பா என்ன ஊட்டி சோம்பு பட் முட்ட கிராம்ப கசகசா பிரியாணி
ஆஹ்
இத அஞ்சு பொருளையும் போட்டு வெங்காயம் ஒட் உள்ள கொட்டியிரணுன்னா கருகக் கூடாது வெங்காயத்த கொ நல்லா க்கணு வண வணக்கையில வந்து ஒரு ப்ரௌன் கலர்ல வரு வெங்காயோ
ஓகே ஓகே
என்ன பண்ணணுன்னா தக்காளி போடுன்ண்ணா
ஆஹ் ஆஹ்
நல்லா வணக்கி விட்டுட்டு கொஞ்சோ ஓரளவு வனங்குனா போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு விட்டுட்டுன்னா அந்த பச்ச வாச வாசனை எல்லாம் போகும்ல
ஆமாம்மா
விட்டுட்டு கொத்தமல்லி புதினாவ போட்டு வணக்கி உடணுன்னா வணக்கி விட்டுட்டு தேவையான கொஞ்சோண்டு மெளகாத்தூளு
உம்
ட்டுட்டு அந்த சிக்கன் மசாலா பிரியாணி மசாலா இதெல்லா போட்டுக்கலா போட்டுட்டு அதுக்கப்றோ சும்மா ஒரு ரெண்டு மெளகா மட்டு கீறக் கூடாது அப்டியே கட் சேரி அத அப்டியே உள்ள போட்
இல்ல போட்றாங்க உம் உம்
கொதுச்சதுக்கு அப்றோ நம்ம ரைஸ் வந்து ஊற வச்சிருப்போம்ல வந்து உள்ள எறக்கி நம்ம ஒரு கிண்டு கிண்டி விட்டு உப்பு மெ காரோ எல்லாம் போ பாத்துட்டு கொஞ்சோண்டு எலுமிச்சம் பழத்த புழிஞ்சு விட்டுட்டு நெய் மேல ஊத்திக்கணு
ஆஹ்
ஊட்டிட்டு குக்கர மூடி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களே கொஞ்ச நேரத்துல ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் விசில் வந்ததுக்கு அப்றோ ஆஃப் பண்ணீங்கன்னா பிரியாணி ரெடிண்ணா
உம் உம் உம் உம்
சொல்லல குஸ்கா சொல்வே
குஸ்கா சொல்றீங்க இப்போ இந்த சிக்கனுக்கு இதே மாதிரி இதே மாரி போட்டா நல்லா இருக்குங்களா
ஆமாண்ணா நம்ம தக்காளி வெங்காயோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லா வணக்கியலயே சிக்கன் போட்டு வணக்குனீங்கனா சிக்கன் பிரியாணி
ஆ ஆ ஓகே ஓகே அப்பனா அப்பனா நல்லா ஸ் செய்வீங்க வீட்ல டேஸ்ட்டா இருக்கும் போல இருக்குது சொல்றது பாத்தா அ ஆ ஆ
சரி ஓகேனா நன்றி ப்ரீனா அ நமக்கவிட்டதுனா
புரில ஹலோ